ஹலோ ஆ அக்கா அதா ஜெய்பீம் படத்துல புடிச்ச சீன் எது தெரியுமாக்கா உங்களுக்கு புடிச்ச சீன் எதுனு சொல்லுங்க
எனக்கு புடிச்ச சீன் பாத்தன்னா லாஸ்டா ஒரு இது பண்னுவாரு தெரியுமா ஜெய்ச்சுட்டு வருவாரு பாரு அவங்களுக்காக சப்போட் பண்ணி அது எனக்கு ரொம்ப புடிக்கு அந்த இது புடிக்கு அதே மாரி அந்த கேரளால ஒருத்தவரு ஹெல்ப் பண்ணுவாரு பாரு
ஆமா ஆமா ஆமா
அந்த சீனு எனக்கு ரொம்
மா ஆ எனக்கு புடிச்சதுன்னா இந்த கெல்லா முடிஞ்சு கேச ஜெயிச்சிருவாங்க கடைசில அந்த ஹீரோயின் வந் து ஓரமா ஒக்காந்துருப்பாங்க படிக்கட்ல அவங்க கொழந்தையோட அப்டியே அழுதுகிட்டே உங்கள்ட்ட குடுக்குறதுக்கு என்ட தாலி மட்டு தா இருக்கு சொல்ல ஒன்னே சூரியா கேப்பாரு இந்த மாரி ஒன்னு பாம்பு வேஷ போட்டு யாரா வந்தாங்கன்னா ஏன் அங்க எனக்கு ஞாபக இல்ல சார் சரியா ஆனா அந்த சீன்
அது வந்து பாத்தன்னா நடுவுல அவங்க வீட்டுக்கார தேடிகிட்டு கேரளாவுக்கு போவாங்க தெரியுங் மா கேரளாக்கு போம்போது அப்ப வந்து அந்த குளிர் காயறத்துக்காக உக்காந்து அவனு அந்த கொழந்தையு இது பண்ணிட்ருப்பாங்க அப்ப வந்து சொல்லு பாத்
புரிது புரிது ஒன்னுமே இல்ல அப்டின் சொல்லி லி அந் சொன்னொன்னே நீ பாம்பு கடிச்சு யாறோ நீ வந்து என்ன பண்ணுவ அடினு கேட் அந்த போலிசே வந்தா நமக்கு உதவி பண்ணுமே அதுக்கு சொன் போம் போது அத
ஆ சார் உசுரு பணமு ஒண்ணா
ஆ ஆ நா என்னனா மனுஷங்கள்ட கூட அவ்ளோ எமோஷனா அட்டாச் ஆவ மாட்டாங்க எதாது படொ சோகமா பாத்தனா அழுதுடுவே இப்ப ஜில்லா படோ கூட பாத்துட்டு ஏ தங்கச் ச்சு ரொம்ப புடிக்குமா அந்த சீனு இருக்குல்ல அந்த கல்யாணத்துல போய்ட்டு எந்ததுலே எப்புடி சாப்புடுவோ
ஆமா
எனக்கு இப்ப கைப்பு எனக்கு கண்லா கிலங்கிருச்சு அப்பவே
ஐயோ பாப்பா என்ன பண்றா
த்து படிக்கிறா
டென்த் படிக்கிறாளா ம் ம் சேர் சேர் சேர் இப்பவே ஃபீல் பண்ட்டியா
உம் அஹஹ் இப்போ என்ன இல்ல எனக்கு அம்மா அப்ப ரெண்டு பேருமே கடையாது
இப்பதா சொல்ற ஆஹ் ஆஹ் அஹ் இப்பதா சொல்ற இது எங்கிட்ட
உங்கள்ட்ட சொல்லறது இல்லையா அதா எது கொரோனா அப்போதா எங்கம்மாவு அப் போவோ எறந்துட்டாங்க
ஏ என்னாச்சி
நாங் ரெண்டு பேருமே
ம் ம்
ஹான்ட்ரக்ட் ஆயிட்ச்சு போல
ம் ம்
எறந்துட்டாங்க அதுக்கப்புறோ அவுளு நானுந்தா மட்டு தா இருப் போ எங்கப்பு எங்க பாட்டி வீட்லேனு பாட்டி வீட்ல இருக்கோ எங் சித்தி எங் கூட தாருக்காங்க எங்க பாட்டி வீட்ல
சித்தியின்னா அம்மா கூட பொறந்தொங்ளா
ஆ சித்தின்னா அப்பா அப்பா அப்பாவோட தங் தம்பி த்தப்பா ஆ தம்பி தம்பி ஒய்ஃபு அங்க பாட்டி நாங்கலா ஒண்ணாதாருப்போ அதுனால என் தங்கச்சினா ரொம்ப புடிக்கு இப்ப ரீசண்டா என்னாச்சு பாட்டிதா பாத்துக்குறாங்க இவ இப்ப டென்த் எக்ஸாம் எழுதுனா ஒரு எக்ஸ் ச்ஸாம் எழுதுனா அடுத்த எக்ஸாம் எழுத போறதுக் முன்னாடி ஒர் சின்ன ஆக்ஸிடன்ட் ஆயிருச்சு முதுகு ஆமா பாப்பாவுக்கு முதுகு ஸ்பைனல் கால்ல அடி அவுளுக்கு ஓ அதுனால ஏன்சு நடக்க முடியில இப்பதா கொஞ்சு கொஞ்சுமா பிசியோட் ச்சு எ நடக் க்குறா நடக்க ஆரம்பிக்கு இப்பதா கொஞ்ச கொஞ்சமா அதுக்கா ட்ரெயினிங் பண்ணிட்டுயிருக்கா அதுனா ஹா அதுனா அம்மாப் ப்ப பெறந்துலிந்து அப் முன்னெல்லா அவள புடிச்சு திட்டுவே அடிப்பேன் இப்போ நம்புளூ நம் இப்பதா அவுளுக் சப்போட்டிவா இருக்கனு இப்போ அதனால அம்மா அப்பா இறந்துலுந்தே அம மேல கைவிக்கிறதுயில்ல திட்டறது கூட மாட்டே ஏதாவது தப்பு பண்ணா கூட செரின் பண்ணாத அப்டின் சொல்லிட்
இன்னு அவ்ளோவுதா என்னதா சித்தி சித்தப்பா பாட் டி அம்மா பெத்த அம்மா அப்பா பெத்த அப் நம்ம யாரு எப்டிபட்ட ‌ஆளு நம்ம கூட இருந்து நம்மள பாத்துக்கலனாலு நம்ம கூட பொறந்தவங்க பாத்துக்குற மாரி கண்டிப்பா வராது
ஆமா ஆமாங்கா
நீ ஏ எப் ட்றே சொல்றேன் நம்ப ஒருப் பாப்பா இன்னும் பத்துரமா பாத்துக்கோ
கண்டிப்பா
செரியா இப் இப்ப எந் எந்தளவுக்கு அவ ஏஞ்சு நடக் க்குறா
இப்ப வந்து வாக்கர் வெச்சுக்குட்டு ஒரு பத்து அடி போயிட்டு போயிட்டு வருவா அ அது இது அது ந் அது ரெண்டு நாளா தா நடக்குறா ரெண்டு நாளைக்கு முன்னாடி தா நடக்க ஆரம்பிச்சா அதுக்கு முன்னடி வரைக்கும் நிக்க கூட முடியல அவளால அவள்ட்ட சொன்ன இந்த மாறி மோ நீ வந்து நடக்க ட்ரை பண்ணு நீ இன்னும் ஒரு சிக்ஸ் மந்த்ல நீ அங்கத அங்கத அங்க வந்து சப்போட்டிவா இருப்பாங்கன் சொல்ல முடியால சொந்தகாரங் உங்களுக்கே தெரியு ஒரு பொம்பள புள்ளன வீட்ல வே வாங்கதா பாப்பாங்க நா அவள்ட்ட சொல்டே இந்த மாரி நீ வந்து நானு இப்ப வே இன்னோ ஒரு சிக்ஸ் மன்த்ஸ்ல காலேஜ் முடிக்க போறே சிக்ஸ் மன்த்ஸ்ல நீ நடக்க ஆரம்பிச்சிரு நாம ஒரு டென்த் எக்ஸாம்‌ கூட நீ இங்க வந்து எழுதி யா வர் நா உன்ன சென்னைக்கு கூட்டி வந்துரே நா உன பாத்துக்கறே அப்டின் சொல்லி வச்சிருக்க அதனால இப்ப வெரித்தனமா ஒர்க் அவுட்லா பண்ணி நடந்துக்க ட்ரை பண்ற இப்பதா
அவ்ளோ சென்னைக்கு தனியா கூட்டு வந்து என்ன பண்ண போற
தங்க வேண்டிதா ஆ சேஃபா தாங்க இருப்பா அதா
பரவால்ல பரவால சேஃப் இருக்கன்னா நீ தா பாப்பாவ கூட கூட்டு தங்க வச் சுகோ புரியுதா சேஃப் இல்லனா து நீ ஊர்லயே அவள அங்கேயே படிக்க வைக்கிறது நல்லது ஏனா ரொம்ப சின்ன புள்ளையா இருக் இருக்கான்றல்ல அதுக்காக
ஆமா ஆமா
வந்து நீனு சென்டரல் கவர்மெண்ட்ல வேல கெடைக்கலனா இந்த நாட்ட விட்டு வெளில போயிறுவே சொன்னே அப்ப பாப்பாவையு கூட்டு நா
அவளுக்கு என்ன ஒரு டூ இயர்ஸு ஒரே நிமிக்ஷோ இருங்க வைஃபை கனெட் ஆயிடுச்சா இல்ல இல்ல என்னக்கா என்னதா இருந்தாலு ஒடனே வந் இல்ல இல்ல ஏ மேரேஜ்
ம் அதுதா கேக்கற
இது என்னன்னா ஒரு ரெண்டு வருஷ் ஷோ வந்து நா எங்க எப்படி நா வேற ஒரு வேல பாத்தா ஆவனு இல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இல்லனா அங்கயே குப் புடுவாங்க அவிங் ஒரு ரெண்டு மூணு வருஷோ இங்க ஒர்க் பண்ணாதா அங்க எக்ஸ்பீரியன்ஸ் கெடைக்கும் சோ அது வரைக்கு என் கூட வச்சுக்குவே சோ டுவெல்த் ஒன்ஸ் கம்ப்ளீட் பண்ட்டனா காலஜ் ஹாஸ்டல் ஏதாவது அவளுக்கு புடிச்ச ஹாஸ்டலு தா அவளுக்கு படிக்கரத படிக்கவைக்க வேண்டியதா பாத்துக்கலா இப்ப என்னன்னா நா வந்து ந்து இப்போ நா சென்னையில படிப்ப என் ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி நீங்க சொல்லிருந்திங்கன்னா நா நம்பியிருக்க மாட்ட நா டென்த் படிக்கு போது ந்து நா டிப்ளோமா முடிச்ச நா டென்த் படிக்கு போது நீ டிப்ளோமா படிப்பனு சொன்னா நா நம்பிருக்க மாட்ட ஏன்னா டென்த் ப் டென்த் ப் டிப்ளமோ செய்றதுக்கு முத நாள் தா டிப்ளமோனா என்னன்னே தெரியு எனக்கு அந்த அளவுக்கு எ லைஃப் ரொம்ப அன்பிரி எப்ப என்ன அகுனு எனக்கே தெரியாது சோ ஃப்ளோ ல போவோனு உட்டுட்ட அது பாட்டுக்கு என்ன நடக்குதோ நடக்கட்டு
இப்ப படிக்கிறது செலவுல்லா
ருக்குறாரு இன்னு ரெண்டு சித்தப்பா இருக்காங்க ஒருத்தரு எங்க பாட்டி வீட்டுல எங்க பாட்டி கூட இருக்காங்க இன்னொரு சித்தப்பா வந்து துபாய்ல இரு ருக்காரு
அவங்கதா பாத்துக்கறாங்க
ஆமா அவர் தான் ஃபீஸ் கட்றாரு மே பி அவரு கூப்ட்டா கூட ஓடிடுவ ஒன்னு பிரச்சன இல்ல அஹ் துபாயிலருக்கு பாப்பாவுக்கு செலவு அவ கவர்மெண்ட் ஸ்கூல்ல தா படிக்கிறா கவர்மெண்ட் ஸ்கூல்ல தா படிக்கிறா மத்தபடி மத்தபடி மெடிக் ஜுல் செலவு எல்லா பாட்டி தா பாத்துக்குறாங்க தாத்தா ரயில்வே ஜாப்ல இருந்தாரு
ஆஹ் ஆஹ் ஆஹ்
வரும் பாட்டிக்கு அதுல அவங்க கொஞ்சோ பாத்துக்குவாங்க அது இல்லாம மு அப்பா வந்து இறந்து போம்போது இன்சூரன்ஸ் போட்டு வெச் இருந்தாலும் அது ஒரு டூ லேக்ஸ் இருந்ச்சி நா அதுல இருந்து ஒரு ஒன் லாக் எடுத்து எங்க பாட்டிட்ட கொடுத்துட்ட செலவு கு இப்பதிக்கு வெச்சிக்கங்க அப்படின்ட்டு ஏனா டெய்லி பிசியோதெரபிஸ்ட் ஐநூறு ரூவா தரணு அதுவே இப்போ என்ன மார்ச் மாசோ இறந்து மார்ச் மாசோ தா கீழ வுழுந்தா மார்சா பெப்ரவரியான் தெர்ல எனக் ஆ சரியா ஆம் இந்த வருஷந்தாக்கா ஒரு ரெண்டு மூணு மாசதா ஆவுது மார்ச் மாச தா கீழ விழுந்தோ. மார்ச் பண்ணண்டு தா நெனைக்கிற மார்ச் பதிமூணு
ம் ம் ம் ம்
அதனால செரி ஓகே இப்பனா டெய்லி ஐனூரு இப்ப ஐநூவா நா மூணு மாசத்துக்கு எவ்ளோவு அதுவே நாப்பது ஐம்பதாயிர வந்துச்சி அதனால அதுல இருந்து ஒரு லட்ச எடுத்து அவங்க செலவு அது மட்டும் இல்லாம அவளுக்கு டயப்பர் வாங்கணு ஏ பாத்ரூம் போக முடியாது டயப் அப்புற வாங்க து அண்டர் பேட் வாங்குறது அந்த செலவுலா கூட பாத்துக்கறதுக்கு அவன்கிட்ட மொத்தமா ஒரு லட்சமா எடுத்து கொடுத்துட்டே
ஆ ஏதோ கடவுள் வந்து நம்மள பேரண்ட் நம்மள விட்டு போனாலு அவுங்க மூலியமா நம்ம உதவி பண்றதுக்காக எவ்ளோ தூரோ
ஆமா இதே நா அப்படிதா இந்த மாரி நா இருந்து நா இருந்துட்டா போன் உன்ட சொல்லிருக்கேனா நெறய டாஸ்க்லா பண்ணுவன்ட்டு நா இது மாரி நெறைய வேலையெலா பாப் இப்ப க இந்த வேல ஒண்ணு பாத்திருக்கே இதுக்கு முன்னாடி ஒரு வேல பாத்த
ம் ம்
அ அதுக்கப்புறோ வந்த் அந்த நீயா நானா பிக் பாஸ்லா பாப்ம் பாப்போ இல்ல அதெல்லா பாத்து ரிவியூஸ் சொல்லுவே ரிவ்யூ சொன்னா அது ஒரு ஒரு காலுக்கு நூறுவா தருவாங்க பத்து நிமிஷோ பேசுனா அதுல வேல பாப் அதுக்கப்புறோ வந்து இந்த சர்வே எடுக்கிறவங்க எல்லா வந்து ஆள் மாத்தி பேச சொல்லுவாங்க அது பேசன ஒரு மீட்டிங்கு முன் நூறுவா ஐம்பதுருவா அந்த மாரி சேத்து ஒரு நாலாயிர கிட்ட வெச்சிருந்தே ம் போன மாசோ எங்க பாட்டி போன் பண்ணி கே காசு இல்லன் சொல்லவு டக்குன்னு போட்டு வுட்
உம் செரி செரி செரி பரவல அப்டிய ஒர்க் படுத்துக்கிட்டே பாட்டைம் ஜாப் மாரி மத்த எல்ல விஷ்யமு பண்ற
ஆமா
பரவால உம் ஆனா பொறுப்பான புள்ளியதா இருக் கு கண்டிப்பா பாப்பா இருக்கால ஒண் நம்பி பாப்பா இருக்கான்னும் போது நீ பொறுப்பா இருந்தா மட்டுன்தா அவல கரெக்ட் டான வழியில உன்னால கொண்ட்டு போவே மு ப்டியா ஆஹ் ஆ அதா பாத்துகிறது இவங்கதா இருக்குறாங்கலே நம்ப ஏ இதூ பன்னு சொல்ட்டு கொண்ச இதா கேர்லெஸ்ஸா இருந்துருந்தன்னா இந்த அளவுக்கு ஏன் பண்ணியிருக்க மாட்ட நீ கண்டிப்
உம் நா ஏன் பண்ணிருப்பே ஆனா அதலெல்லா எனக்கு செலவு பண்ணிருப்பே சேத்து வைக்க கத்திருக்க மாட்டே
என்ன சொல்ற சேத்து வச்சிருக்க மாட்ட எந்த ஒரு ஒரு கமிட்மெண்ட் இல்லாத மாரி லைஃப் ரன் பண்ணிருப்பே
இப்ப கூட பாருங்க அந்த ஆயிர ரூவா வந்துச்சுல்ல இது அப்டியே ஒரு அக்கவுண்ட்ல தனியா போட்டு வச்சு பே அப்புறோ வந்து இன்னொரு வேல பார்த்தே நான் இந்த நடுவுல ஒரு நாள் எக்ஸா காலேஜ் லீவு போட்டு வே ஒரு கெவர்மெண்ட் எக்ஸாம் நடந்துச் சு அது செக்யூரிட்டி காடா வரசொல்லியிருந்தாங்க பவுன்சர் மாரி பே இருந்த அதுக்கு ஒரு ஐநூறுபா வந்ச்சி அதெல்ல மொத்தமா சேத்து இப்ப ஒரு ஆயிரத்திஐநூறு சேத்து தனியா வச்சிருக்கே
உன பாக்கிறதுக்கு பாடி கார்டு மாரி இருப்பியோ உன பார்த்தா நல்லா பாடி கார்டு மாரி இருப்பியோ
எ ஹை எ ஹைட் எவ்வளொ தெரியுமாக்கா வந்து சிக்ஸ் சிக்ஸ் ஃபோர்
சிக்ஸ் ஃபோ அப்ப நா பாத்தா ஒன்ன நிமிந்து பாக்கணு இப்டி
நா ஆமா நீங்க எப் டியு எ நெஞ்சு ஹைட்டு கூடோ இருக்க மாட்டீங்க
அச்சிங்க வச் சிட்ட ஒரு நிமிசத்துலே
அக்கா நெஜமாக்கா நா மோஸ்ட்லி எ ஷோல்டர் ஹைட் இருக்க பொன்னுங்க பாக்கதா எனக்கு பெரிய விஷயங்க எனக்கு நா நின்னுகிட்டே வந்து வீட்ல பல்ப் மாட்டுவே அப்பன்னா நா எந்தளவுக்கு ஹைட்டா இருப்பன் நீங்க இமஜின் பண்ணிக்கோங்க
கண்டிப்பா சரி நெக்ஸ்ட் கால்ல பாக்குறே
என்ன கா ஓ அதுக்குள்ள பத்து நிமிஷோ ஆயிருசா இருங்க கூப்புட்ற